வணக்கம் கம் என்ன பண்ணது எல்லா இருக்குவீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே சாகோதரி
ஆஹ் நல்லா இருக்கறேன் காலை பொழுது நல்லா அப்படியே முடிஞ்சச்சா
காலை பொழுது இப்பதான் சகோதரனே எழுந்து ஒரு அரை மணி நேரம் ஆகி இப்பதான் டீ வச்சு குடிச்ச
அப்படிக்கலாஹ் சரி சரி
எதாவது சமைக்கணும் சமைச்சுட்டு இனிமேல் தான் காலை பொழுது இனிமேல் போதும் நமக்கு நீங்க என்ன பண்றீங்க
உ பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் எதுவும் இருக்குதுங்களா
ஓ எனக்குங்களா சார் இல்லைங்க சார் எனக்கு கை குழந்தைதான் ஒன்றரை வயசு குழந்தை இருக்கு
சரி சரி சரி சரி சரி எனக்கு ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு பயன் இருக்கு ரெண்டு வயசு எட்டு மாசம் ஆகுது
ஓ சரிங்க சரிங்க சகோதரி ஒன் தம்பி தூங்குறானா சகோதரி அதனால எப்பயுமே நான் லேட்டா தான் எழுந் சிரிப்பேன் நானு ஒன்பது மணி பக்கம் ஆயிரும் சகோதரி என்ன ஆஹ் நம்ம லேட்டா தான் சமைப்போங்களாம் பொறுமையா செஞ்சுக்காண்டுட்டு படு தந்திடுவேன் அது என்னமோ இன்னிக்கு என்னமோ அவன் தூங்கிட்டு இருந்த நம்ம நைட் நேரம் படுத்துன்ன தூக்க வரலலைங்களா சரி அவன் அவனை தொட்டியில் போட்டுட்டு சரி நம்ம வந்து தூங்கும்போதே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் எழுந்தாலும் வந்து அவனை பார்க்கவே நமக்கு சரியா இருக்கும் டைம்மு அதால கொஞ்சம் நான் வந்துட்டு அவன் தூங்கும்போது ப்ப திரி பருப்பு வச்சிருக்கேன் சரி வெண்பொங்கல் வைக்கலாம்ட்டு ஒரு ஐடியா பண்ணனா அனா பருப்பு வச்சிருக்காது பருப்பு சாம்பார் வச்சு வெண்பங்கல் வச்சு
எங்கவூட்டு பையன நைட்டு தூங்குறது க்கு ஒரு மணி ஆயிரும் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு எந்திரிப்பாப்புல
படுக்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிருச்சு சகோதரி
ஆஹ் ஆமா காலைல எந்திரச்சு வெள்ளன பேசுவோம் பேசுவோம் பார்த்தா யாரும் இல்லை இல்ல சரின்ட்டு கொஞ்சம் வேலையை பாத்துருவோம் அப்படின்ட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு வீடை கூட்டிட்டு சரி பேசுவோம் இப்போயாச்சும் பேசுவோம் அப்படின் தான் வந்தேன் காலைல ஏழு மணிக்கெலாம் எந்துருந்துச்டே டைம்
ஆஹ் நானே ஏல்ரைகு எந்திர்ச்சுட்டே ஆ சகோதரி டீ வச்சு குடுச்சன அப்புற ட அவங்களுக்கு வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்தேன் ஹஸ்பன்டுக்கு தம்பிக்கு பால் காய்ச்சு வச்சிரு சகோதரி எழுந்தான் அவனை கொடுக்கலாம்ப்படின்னு
ஆமா நானும் பாத்
ஆஹ் அவை எப்படி எழுந்து பால் குடிச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அப்ப அவன் எந்திரிக்க எடி ஒன்பது மணிக்கு மேல ஆயிருசா கோடரி அதுக்குள்ள நம்ம பொங்கல் நம்ம ரெடி பண்ணீர்வ எழுந்தோம்னா அவனக்கு குடுக்கலாம் அப்படி இலேட்டுனா அவனக்கு புடிச்ச மாதி வேற ஏதது சமைச்சு குடுக்கலாம்னுட்டு விட்டு நானு
உம் நான் வந்து காலைல பாத்தீங்கன்னா எந்திரிச்சதோடய பேசட்டுல பல்ு வளர்கக்குறதுக்கு ஒரு கால ஏழு மணிக்கு கடைக்குி போனால்ங்க பக்கத்தில் உள்ள கடதொர ல்ல அதுவே ஒரு நூறு கடைக்கு போயிட்டு வீடு ஒந்து செலவே இயல்ற ஆயிடுச்சு அதத்தோட ப டீய வச்சு கொடுது தீய வச்சு நாங்க கொஞ்சம் குடிச்ச பிள்ளைக்கு கொஞ்சம் பாலாத்தி கொடுத்துட்டு அஹ் பார்த்தா மணி எட்ட ஆாயடுச்சு சரி அதோட கொஞ்சம் பாத்தடுத்து விளைைக்கிறவோம் அப்படின்ட்டு ப்த்த பத்த விளக்கிட்டு வீடையும் கூட்டிட்டு அடுத்து வந்து சாப்பாடு நிமதான் செய்யணும் தான் ஊத்தணும் வேற ஒன்னும் வீட்டுல போய் கையிருப்பு இல்லை மாவெல்லாம் இது இடியப்ப மாவு கோதுமை மாவுெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆப்பமாவெல்லாம் இருக்கும் முடிஞ்சிருச்சு அஹ் நேத்து தாளிச்சா வைச்சோம் அந்த எலும்பு போட்டு தாளிச்சா வைப்பாங்கள தெரியுமுல உங்களுக்கு
எலும்பு போட்டு தாளிச்சதுங்களா சகோதரி இதுல சிக்கன்ல்ல சொல்றீங்களா
மட்டன் மட்டன்ஹ பிரியாணிக்கு வந்து பங்க்ஷன் எல்லாம் தாலிச்சவுத்துவாங்க சார் சாப்பிட்டுறுகீங்களா
ஆஹ இல்ல சதிர நாங்க வந்து வெஜிட்டேரியன் சாகதிரி
அப்படியா உம் எங்க எங்க சைடு்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் எங்க சைடு்ல தாலிச்சான்னு ஒண்ணு வைப்பாங்க அதவு தோரம் பருப்பு கடலை பருப்பு கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு பத்து பன்னெண்டு விசுல வச்சுிருவாங்க
ஒரு விட்டுட்டர் அப்படியே நீங்க சாப்பிடுவீங்களா
இல்ல இல்ல இல்ல ஆஹ அந்த பன்னெண்டு வயசுல வச்சதுக்கு அப் ப்பறம் அதோட வந்து ஹ மாங்கா கத்திரிக்காய் உருலக்கிழங்கு வாழக்காய் ஹ கத்தரி இது கேரட்டு இதெல்லாம் அதில போட்டு அதோட தேங்கா சீரத்தூளு சோம்புத்தூளு ஹ கொஞ்சோண்டு மிளகாத்தூளு மல்லித்தூளு எல்லாமே சேத்து அதெலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சுண்டு புளி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசா பட்டெ கிராம்பு ஏலக்கா இதெல்லாம் போட்டு தாளித்து ஊத்தொனு நல்லாக்கும் சூப்பராக இருக்கும் இதுவா சாப்பாட்டுக்கு நல்ல சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் தோச நல்லா இருக்கும் சப்பாத்திக் எல்லா ஐட்டத்துக்குமே தாளிச்ச அதாது கறி போட்டது தானே அதாவது கறி போடாம எலும்பும் எலும் பூவும் தோலமா இருக்கு தெரியுமா எலும்பு எலும்போட சத ஓட்டி இருக்கு இருக்கும்ல அது மாரி உள்ள ஆட்டு கறியா வாங்கிடணும்
ஓ சேரிங்க சகோதரி
வாங்கினாவே போதும் அது அது நெறய வக்கலாம் அதுலயே என்ன இவ்ளோ காய்கறி போட்றோம் பருப் பருப்பு போடுறோம் கள்ள பருப்பு போடுறோம் தொவரம் பருப்பு போடுறோம் அதுல்ல தேங்கா அரச்சிஊத்றோம் நெறய ஊத்த மசாலாம் போடுறோம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அது நேத்து வச்ச நே மதியம் சாப்பாட்டுக்கு வச்சது நைட் இருந்துச்சு அதோட கொஞ்சோ இருக்கு அதயே வச்சு தோசய சாட்டுக்கலாம் என் வீட்டுக்காரு வேலக்கி கிளம்பிடுவாப்புல ஒரு பத்து மணிக்கு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி நீங்க வீட்லதான் இருப்பீங்களா சகோதரி வேலைக்கு போறீங்களா
பையன் பொறந்தது ல இருந்து வீட்லதான் இருக்குறேன்
சேரிங்க சகோதரி நீங்க நீங்க வந்து நேத்து மதியம் வச்ச உணவ சாப்பிடுறீங்க சூடு பண்ணி வச்சிப்பிங்க தம்பி என்ன குடுப்பீங்க
இல்ல அதெலாம் குடுத்துடலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சன பிரச்சன இல்ல அதெலாம் தோச தானே தோசைக் க ஆனந்தானே அதெலாம் ஒண்ணும் பிரச்சன இல்ல அதெல்லாம் குடுக்கலாம்
சேரிங்க சகோதரி நா ஒரு ஆ ஒரு சில பேர் என்ன சகோதரி சொல்றாங்கன்ன கொழந்தைங்களுக்கு வந்து குடுக்கும் போது வந்து ஒரு நேத்து வச்சு குடுக்கறதெல்லாம் குடுக்க கூடாது இப்ப இன்னைக்கு வக்கிறோன்ன சகோதரி காலயில வக்கிறது மதியம் குடுல மதியம் வக்கிறது நைட்டு் குடுக்கலா அதோட முடிச்சுக்கணும் இந்த ர ரசோம் அப்டின்னு ரசோம் அப்டின்னா வந்து சூடு பண்ணி குடுத்து அப்டின்னு சொல்றே நானுமே சில சமயம் குடுப்ப சகோதிரி தெரியல என் பையன் வந்து ரொம்ப கை கொழந்தீங்களா அது ஒரு
அ நான் வந்து ஒம்போது மாசத்தில அதாவது டாக்டர்கிட்ட கேட்டே ஒன்பது மாசத்துலருந்து தாய் சாப்டுற எல்லாமே குடுக்கலாம் அப்டின்டாரு தாய் என்ன சாப்டுறோம் மொத நாள் வச்சத மறுநாள் சாப்ட்றோம் அதனால ஒண்ணும் பிரச்சன இதுவரையும் எந்த ஒரு இது இல்ல அதாவது இந்த சிக்கன தான் சூடு பண்ணி குடுக்க கூடாது மீன் வறுத்தத சூடு பண்ணி குடுக்க கூடாது ஓகேங்களா இப்ப மீன் வறுத்து இருப்போம் அந்த மீதி இருக்கும் அத பிரிட்ஜில வச்சுட்டு சூடு பண்ணி கொடு குடுக்க கூடாது இப்ப சிக்கன் கொழம்பு இருக்கும் அத சூடு பண்ணி குடுக்கக் கூடாது நம்ம வந்து மீன்கொழம்பெல்ல பாத்தீங்கன்னா புளி வச்சுிருப்போ மீன் குழம்பு புளி ஊத்தி வச்சிருப்போம் அதை கொடுக்கலாம் இப்ப தாளிச்சாங்கறிறது பருப்பு போட்டு புளி ஊத்தி வச்சிருப்போம் அது கொடுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஐ கிட்ட தான பிரப்ரைட ரைஸ் இந்த மாதிரி சூடு பண்ணி கொக்கூடாது அததுதான் சூடு பண்ணிக்க கொடு வச்சதது சூடு பனி கொடுக்க இது மாதிரி உள்ளதெல்லாம்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இப்ப குடுடுத்தருக்க இரு
வச்சதெல்லாம் இப்படி ஆஹ் இல்ல சகோதரி வச்சதெல்லாம் நம்ம சூடு பன்னி சாப்டுபிக்கல நம்ம க்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்மல்லா ரெண்டுளைக்கு முன்னடிச்ச சூடு பண்ணி சாப்பிடுவோ சகோதரி குழந்தைங்களுக்குதான் சகோதரி அந்து
அதுல வந்து நம்ம என்ன ஆணை வந்து ஊ குழம்பு வந்து ஊத்தி பெரட்டியெல்லாம் கொடுக்க போறதல அதுவும் லைட்டாக தொட்டு த்தீங்கீங்க ஏ லைட்டா தண்டு தண்டாம தான் தொட் ப்ப அதை ஊட்டி விட போறோம் அது சில நேரம் சாப்பிடணும் இல்லைன்னா ஜீனி வேணும்ன்னு கேட்கும் அப்புறம் ஜீனிய வச்சு
நான் அப்படித்தான் ச நீங்க சீனிக்குப்பதெல்லாம் இப்ப நாட்டு சக்கரை கூட கொடுங்க சொல்லீன்னா வெள்ளை சக்கரை கொடுக்காதீங்கப்பய
கொடுக்கும் அது நாட்டு சரை வச்சம்னு வச்சோம்னு வச்சிங்களே ஜீனி நாட்டுசக்கரை து வச்சாளும் தோசை தோசை விட்டு அத அல்லி திங்கிங்க
கண்டிப்பா ச குதரியியா பையன அப்புடிதான் சகோதரி என் பையன் அப்படித்தான் சகோதரி நாட்டுச்சக்க டப்பியே குடுத்துனும் பொது சவிர அப்பி ஆட்டிாட்டி அவங்க்டிட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு வாய்க்குமே அது நாட்டுச்சேகரை தட்ட எடுத்து போகணுலாமா அது ஒவ்வொரு தடவையும் போட கூட எப்படி சகோதரி அவ்வளோ இருக்கும் அவய என்னடா பண்து அவ ஏமாத்த ஏமாி குடுத்த கிடிச்ச
ஆஹ் அதே மாதிரி ப பாத்தீங்கன்னா இந்த இது மிச்சர் எல்லாம் கொடுத்தோம்னா அதுல உள்ள துவரம் அதுல உள்ள இந்த பொட்டுக்கடலை வேர்க கடலை இதை மட்டும் பொறிக்க இதை மட்டும் பொறிக்கதுட்டு மிச்சர் ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி
ஆஹ் எப்படியே ஒண்ணு சகோதரி அவனுக்கு புடிச்ச மாரி உணவு அவன் சாப்பிட்டா போதுதல மொத்தத்துல அவன் சாப்பிடணும் நமக்கு அவ்வளவுதான் சகோதரி
ஆமா நான் இப்ப வந்து கால சாப்பாடு முடிச்சிட்டு இன பண்ணுவேன் பக்கத்துல பால்வடி இருக்கு அழைச்சிட்டு போயிடுவேன்
ஓ சரிங்க இங்கேயும் பால்வாடு இருக்கு சகோதரி இப்ப வந்துட்டு நம்ம கூட்டிட்டு போனோம்னா சகோதரி நம்மளோட வேலைதான் நமக்கு பாதி போகுங்களா ஆனால இங்க அத்த அத்த இருக்காங்க சகோதரி அவன் போனாலுமே நம்ம நம்ம உட்காரணும் சகோதரி நான் என்ன பண்ணுவேன்னு நம்ம வேலையல்லாம் முடிச்சு ட்டு அவனு விளாண்டட்டு இருப்பான் சகோதரி அவனோட வேலயும்நான் பாப்பே அப்டி இல்லாடி எனக்கு வேலை இருக்குோங்களா அத நம்ப பண்ணிதான் அகவும் இல்லாட்டி நாங்க பால்பாடியிலய போனோனா பதினரு மணிக்கு போனன்னா சகோதரி அவனை குளித்து வச்சு நான் சாப்ப பாடு உட்டிவிட்டு பதினோரு மணி வரத்துக்கு எப்படி ஒரு மணி ஆயிருும் சகோதரி வந்ததுமே தூங்குவா எனக்கும் சகோதரி ஒரு மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்கு வந்து சமைக்க முடியாது எனக்கு ரொம்ப டயட் ஆயிரு நானும் படுத்துடுவேன் அப்படியே
எங்களுக்கு பால்வாடி வந்துன்னா இங்க ஏதோ ஒரு அரை கிலோமீட்டர் டூரம் இருக்கு நான் பதினொன்றுரை மணிதான் வீட்ல இருந்து கிளம்புவேன் போனனா பன்னெண்டை காலக்கு சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டான் மு அவுச்ச முட்டையும் சாப்பிட மாட்டாங்க அப்படிய ஆம்லட் மாரி போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவ அவிச்ச முட்டதா செத்த நேர பிள்ளைங்களோட விளையாதுங்க அப்புறம் அங்கேந்து மறுபடியும் வரதுக்கு வீட்டுக்கு ஒன்னே நல்லாயிரும் வந்து கலப்பா தான் இருக்கும் அதோட என்னன்றறது அதுக்கப்புறம் தான் சமைக்க இருக்கிறது சேத்து வேல ஏன்னா அடுத்த வருஷம் நான் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பனும் புள்ளைங்கள ச் இருந்து பழகாதுவல்ல
மூன்ற வயசுலயே ஸ்கூல் மூன்ற வயசுலேயே ஸ்கூல் சேக்கறீங்களா சகோதரி
ஆமா இந்த இப்ப வந்து ரெண்டு வயசு எட்டு மாசம் ஆவுது அடுத்த வந்து ஜூனுக்கு வந்து பத்து ரெண்டு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா மூன்ற வயசு சாயிரும்
ஓ சேரி எங்க என்ன சகோதரி ப்ரீ கேஜி சேக்கறீங்களா
ஆமா எல்கேஜி எல்கேஜி
ஓ எல்கேஜி கிளாஸ் சேரிங்க பிரீகேஜ் ஆப்டே தானே அது நம சேத்தாலே நமக்கு ஒரு யூஸ்சுல்ல
அதுல பணம் வந்தா பணம் தான் வேஸ்ட்டா போகும் இன்னொன்னு நான் எதுக்கு சேக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு பையன் இருக் இருக்கறாப்புல பெரிய பையன் பெரிய பையன் பெரிய பையன் ஒருத்தருக்காப்ல காலேஜ் படிக்கிறாப்புள்ள இந்தவருஷம் பர்ஸ்ட் இயர் இன்ஜினியர் படிச்சிட்டு றாப்ல முடிய போது அவன் அவனுக்கடுத்து இவன் பதினஞ்சு வருஷம் சென்டு பிறந்தான்
ஓ சேரிங்க சேரிங்க பரவால்ல சகோதரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு பையனை நீங்க எடுத்திருக்கீங்களே
அஹ் அப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கட்டறது கொள்றது எல்லாம் பொருளாதார சிக்கல் நெறையா இருக்கு
கண்டிப்பா சகோதரி கல்லூரி படிக்கிறவங்களுக்குல்லாம் சும்மால சகோதரி அவங்களுக்குல்லாம் தொட்டத்துக்கெல்லாம் இப்பெல்லாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் பாதி மூணு வருஷத்து வந்து ஐம்பதாயி முடிச்சோன்னு சொல்லா ஆன இப்ப இருக் இப்பருக்குறவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் ஒன்னாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கே வருஷம் ஐம்பதாயிரம் கட்டுங்கறாங்க
ஆமா இப்ப வந்து அவனுக்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கவுன்சிலிங் கவுவர்மெண்ட் மூலியமா கவுன்சிலிங் எல்லாம் போனா அப்படி இருந்தலும் ஹாஸ்டல் பீஸ்ஸு காலேஜ் பீஸ் எல்லாம் சேர்த்து ஒன்ற வந்துருது அது இல்லாம இடையில புக் பீஸ்சு புக் பீஸ்சு இந்த சமஸ்டர் ஆ சமஸ்டர் பீஸ்சு ஒரு பேப் பிறகு இவ்வள்ளதுன்னு வருது இப்படி இருக்கையில ஒரு ஆள் சம்பாத்தியம் வந் நம்ம வாடகை வீட்டுல இருக்குறோம் வாடகையே ஒரு ஐயாயிரம் வருது மாசம் அப்புறம் பால்கார் டெய்லியும் ஒரு லிட்ரு பால் வாங்குறோம் அதுவே ஒரு ஆயிரத் ஐநூறுவா வருது அப்புறம் ஈபி பில்லு இருக்கு மளிகசாமான் இருக்கு அன்னனைக்கு செலவு இருக் இப்ப சின்ன கொழந்தைய வச்சிருக்கனால உம் சின்ன கொழந்தை வச்சிருக்கனால ரோட்ல என்ன போனான்னு மணி அடிச்சுட்டு போனான்னு அண்ணே நில்லுங்கண்டு ஓடிறான்
ஓ நீங்க அப்டி பழக்கப்படுத்தாதீங்க சகோதரி நீங்க என்ன பண்றீங்கன்னா கத சாத்தி விட்டுருங்க கதவசாத்தி டிவிய போட்டுக்கங்க சத்தம் கேக்காதுல சகோதிரி
அது எந்த பூட்டி வச்சாலும் சவுண்டு கேட்க எங்களுக்கு ரோட்டு மேலேயே இருக்கு வீடு
எங்களுக்கு அப்டிதான் சகோதரி எனக்கு ரோட்டுமேலே இருக்க சகோதரி பையன் வந்து வெளிய இருந்து எட்டி பக்கத்துல கேட்ல கேட்ல வந்து ஓபன் கேட்டா சகோதரி அங்கங்க இருக்குங்களா சோ வெளிய என்ன நடக்குறதுனு தெரியங்களா என்ன பண்ணுவா ஒரு வந்து ஐஸ்க வருவ சகோதரி கரெக்டபதினொன்றமணி வ வருவ சகோதரி வீட்டுக்கு முன்னாடி நின்னு ஆறன்னடிச்சி பாத்க்ட்டே இருப்ப அந்த பைய பாத்துகட்டேஇருப்ப இப்ப வந்து இப்போதிக்கு அவன் வயசுகு தெரியில ச
இப்ப நம்ம வாங்கலானலும் நம்ம வீட்டுக்கிட்டஉள்ளவங்க நம்ம வாங்கலானலும்நம்ம வீட்டுக்கிட்ட உள்ளவங்க நூ நூத்தம் வாங்குவாங்க கா மணியடிச்சிட்டே நிப்பகா ரொம்ப நேர
ஆம்மா ச இல்லசகோதரி இப்ப வந்துட்டுஆ இல்ல சவந்து அடிக்க மாட்டே ஏன்னா இப்ப வந்து பிள பசகலவந்துயிப்ப வந்து பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா ஆனால வந்து இப்ப வந்து அவாகலடிக்க முடியாதுன்ன பிளங்க யாமே இங்க இல்ல இருகிற ஒரு அஞ்சுஆறு பிள்ளகளுமே இப்ப காலையில ஒரு எட்டு மணிக்கு போனாங்க சகோதரி சாய்ந்தரம் தா வருவாங்க அப்டிங்கும் போது இப்ப வந்துட்டு இப்ப வந்து ஐஸ்காரன ஒருத்தன கூட ஆளக்கனோ சகோதரி இந்த ஏரியாவுக்கே வரமாட்டிக்கிறா பிள்ளங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட போல அவனே
ஹா அப்ப அந்த ஐஸ்ச வாங்கினணு அந்த ஐஸ்ச ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டங்க கீழ இருக்குன்னு அந்த இது மாரி மொறுமொறுன்னு இது மாரி அதெல்லாம் செத்த கோன்னு சொல்லுவோம்மல கோன்னு கீலயிருக்குமே அத மட்டுதா தின்பா அத மட்டுதா திபஐச கீலஐசகீல போட்டுருவா
க்குமாரி இருக்குலோ சகோதரி அந்த ஐஸ்கீரிம் வந்து கொஞ்ச இனிபா இருக்குஅவனுக்கு அது இல்லாம ரொம்ப ம்ப கூலிங்கா இருக்கு அப்டிங்கபோது குளிர் சியனத சாப்போடோன அவனுக்கு ஒருமாரி இருக்
ஹ அத வாங்கனானுஅந்த ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத் துல வச்சிட்டு அத மட்டுமதா கேட்பா அத தா குடுக்கணுனா
சேரிங் சகோதரி நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது நம வேறொறு கல் நம தொடர்பு கொலல
ஆஹ கண்ணகண்டிபா கண்டிபா கண்டிபா கண்டிபா ஆஹ நன்றி நன்றி